ஆ சொல்லுங்க தோழி எப் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
தோழி நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக் தோழி சாப்டீங்லா
தோழி நா தோச ஆ தேங்கா சட்னி தோழி உங்க வீட்ல என்னது
இங்க சாப்பாடு தோழி
தோழி அப்ரோ என்ன பண்றீங்க தோழி
ஒர்த்தங்க ஸ்டோரி போட்ருக்காங்க தோழி அடுத்தவங்க ட்ரெஸ்ஸிசையு களவாண்டு அதுக்கப்பறோ ம் அந்த பீச்சுக்கு என்ன பாட்டு போடணும் தெரியாமலு போட்ருக்காங்க தோழி அது என்ன சொல்லி தெரல அவங்ள்க் நம்ம சொல்லியாசி அது கேக்கல என்ன செய்னு தோழி
நீங்க சொல்லலாம்ல தோழி
ம் நல்லாதான் இருக்கு தோழி ஆனா அவங்ளுக்கு அதான் வேணுமா ஏன்னா அவங்க ஷேடா இருக்காங்கன்னு காம்ச்சுக்கணுமா தோழி
அவோ உண்மையாவே சங்கடமாதா இருந்துரு ப்பாங்க சோ வந்து பாட்டு மூலியமா காம்ச்சுருக்காலானு நனச்சிருப்பாங்க
இது வந்து மனசாலே காமிக்கலா ஒரு இன்ஸ்டாலதா காமிக்கணு இல்லல தோழி
வேற என்ன தோழி இன்னைக்கு இப்ப நாள் எப்படி போச்சு
சூப்பரா போச்சு தோழி இனிக்கு நானும் எ ஃப்ரெண்டும் அவுட்டிங் போனோம் அப்ப நிம்மதியே இருந்துச்சு அப்ப அந்த நேரம் கவலைல்லா ஒன்னு தெர்ல
அப்போ இனிக்கு நானும் என் தோழி கூட வெளிய போன கு அப்ரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்ரோ திரும் எப்பயுமே ஓவர்திங் பண்ணிட்டே இருக்க தோழி
ஆமா திருப்பியு வெளியப் போகாமலேயே வெளியே இருந்துக்கலாமோன்னு தோணுது தோழி ஏனா நம்மதா இப்ப ரிட்ச் ஆயிட்டமே அதான் உம்
நெனஸ்டே வீட்டுல நம்மள வந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ண்ணு விழாம இருந்தா சரி தோழி ஏனா கண்ணு வந்து ஈவலைஸ் ரொம்ப தோழி
ஆ கண்டிப்பா தோழி என்ன சொல்ல எல்லா அப்படி இருக்குதுன்னு
ஆமா தோடு அப்ரோ வேற என்ன தோழி
வேற என்ன தோழி சொல்லுங்க
பலக நாலைக்கி என்ன பண்றீங்க தோழி நீங்க
படுத்தாச்சு தோழி நாளைக்கு காலேஜ் போணுல தோழி அதனால ஓ நான் என்ன பண்றீங்க ஆமா காலேஜ் படிக்கிற தோழி பி காம் பி காம் பி காம் செகண் பி காம் செகண்ட் இயர் படிக்கிற ஆமா தோழி
என்ன தோழி ஒரு மாரி சௌண்ட்ல
இல்ல இல்ல மூக்கு அடைச்சிருக்கதான் மூச்சு இப்படி சவுண்ட்
ஓகே தோழி ஓகே ஓகே அ
அ வீட்டுல அஞ்சாறு ஏசி ஓடுது தோழிஅதா அது வந்து மூக் அடைக்குது அணைங்கன் சொன்னாலு அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இல்ல தோழி இல்ல நறைய இருக்கா அதான் அணைங்கன் சொல்ட்டு இருக்க அவங்க எதையுமே அணைக்க மாட்டேகிறாங்க டெக்னாலஜி அப்படி வளர்ந்து சில ஆட்ட பேடிக்கா ஓடிட்டுருக்கு
ஓகே தோழி ஓகே ஓகே
ம் அப்பார்ட்மெண்ட்ல தேர்டீ்ன்த் பில்டிங்ல நாங்க இருக் கோ தோழி கண்டிப்பா ஒரு நாள் வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா டைமே கடைக்கல தோழி நறைய வேல பிஸ்னஸ் அப்டியே போயிட்
செரி தோழி செர் செர் எ எங்களுக் காந்து பிஸ்னஸ் இல்லாட்டியும் நீங்க பிஸ்னஸ் இருக்க மாரி காமிச்சுக்கிறீங்கன்னு வந்து நான் நறைய நியூஸ் கேள்விப்பட்ட
அப்டிலா இல்ல தோழி எங்களுக்கு வந்து பிசினஸ்லயே வேல டைட்டாதா இருக்கு
அப்படியா தோழி செர் நானும் அப்டி வந்து கான்ச்சுக்க வேணானு தோணுது தோழி வேற உங்களுக்கு லைஃப் பார்ட்னர்னா இருக்காங்களா தோழி
என்ன தோழி ஆமா தோழி இருக் காங்க தோழி
செரி செரி செர் அவங்க என்ன பண்றாங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா
ஆமா தோழி அ இப்பதா டென்து ஷாந்துருக்காங்க தோழி ஆ தோழி ஆமா ஒங்கள்க்கு லைஃப் பாட்னர் எப்டி இருக்
ஆ நல்லாருக்காங்க தொல்லை இர்க்காங்க
என்ன பண்றாங்க இந்தக் கொத்தனார் வேலயா கொத்தனார் வேலன்னா கண்டிப்பா என்னை விக்ச ஒரு பாத்ரூம் கேட்டட தோழி அது
அதான் தோழி ஒர் நாள் அதே கொத்தனார் வேலயதா அவுங் வந்து வே அந் வே பெரிய எடத்துல இருப்பாங்க தோழி அத நீங்க நெ னச் பாத்க்கோங்க
அதோடி எ வீட்ல ஒரு பாத்ரூம் கெட்டணு அவு செய்ட்ல நீங்க சொன்னீங்கனா
இப்ப செல பேர் வந்து இப்ப வந்து இந்த ஷ மேனேஜ் மண்ட்லதா கொஞ்சோ பேர் இருக்காங்க எனக் தெர்ஞ்ச பேரு ஒருத்தங்க இருக்காங்க வெளிய பேய் பேஸ்னாய ஒறங்க மாட்டுக்கா
என் னா ஒங்களுக்கு டிப்பரஷன் கெடைப்பதற்காக்வே
ஆமா தோழி அதெல்லா கண்டுக்காதீங்க சாக்கடைல நம்ம கல்ல தூக் சாக்கடைல நம்ம என்னக்குமே கல்லத் தூக்கி போடு தொடாதே
தோழி மத்தவுங்ளுக்கு டிஸ்டப் பண்றீங்க வீட்ல கொலந்த இருந்தான்ம் மாரி இருக்குணு
இல்ல தோழி நாவன டிஸ்டர்ப்லா பண்ல அப்ப அவன என்கிட்ட போடு தூக்கி அமே நா டிஸ்டப்பாம் பண்ண தேவ்ல அவங் அவு பாட்டு தூங்குவாங்க தென்னா அப்பப்ப அந்த பூன கொடஞ்ச மயி கொடையிறாங்க அதா என்னன் தெர்ல
பிள்ளைங்னாலே அப்டிதா ஜோகி நீங்களு அப்புடிதா வந்தீங்க
தெரியு தோழி நாங்க அதுரப்பயே உங்ளுக் மடே நெறைய ஃபை பாத்துடத்து நீங்க வந்து வாய மூடலா
அப்லே நீங்க வந்து ஆயாம்மா வேல பக் ஷ
ஆ ஆம செலப்பெ வந்து இங்கும் எங்கக்கு ஒர்த்தவ்ங்ள் தெரியு இன்னக்கி என்னா தோழி டீ கடைல இருக்கோ யாட்டு டீ கடக்கி போனோ தோழி
ம்
அங்க வந்து ஒர்த்தங்க எனா அவுங்க ஆள் அங்க நிக்கிறாங்க அவுங்க நெனச்சாங்க அவுங்க பிரெட் ஆம்லெட் போடுவாங்கனு அனா அவுங்க போடவே இல்ல சூ தி சுத்தி வர்தாங்க அவுங்க
அப்புடியாத்
ஆமாம்மா
இதே மாரி கனியாகுமரி போனோ தோழி அங்க என்னோட ஃப்ரெண்டோட ஆய வந்துருந்தாங்க தோழி பீச்ல கட் லஞ்சு ஒரே அலும்பு தோழி பீச்ல தண்ணில குதிக்கியாங்க டைப் பா பண்ணிகிட் இருந்தாங்க தோழி
வாங்ளே தோழி
இல்ல தோழி அதா அவுங்கோட கசி ச அது அவுங் பஸ்ன யா ஃப்ரெண்ட இதுல தோழி ஐய்யே இல்ல தெரி இல்ல தோழி அவுங்க எங்கன ஒரு மாரி பீச்ல கலந்து தண்ணிங்லர முலுங்கிட்டேருகா அவுங்க தண்ணில எறங்குனா தண்ணி வெளிய வர்து இருக்கு தோள்
ஓ அப்பிடியா
அப்ரொ வேற என்ன தோழி
வேறென்ன தோழி சொல்லுங்க
தங்க தோழி
நைட்டு் பாத்ரூம் போனீங்ளா தோழி
இல்ல தோழி போனா கழுவனு அந்த எடோ
சிம்பு வீட்ல போலி சாப்ட்டாங்ளா தோழி
தோழி சாப்ட்டுட்டு எல்லாரு நல்லா இருக்கு அப்டி சொன்னாங்க எங்க அக்கா வாங்கி தரணு தோழி
சேரி சேரி சேரி சேரி எதா வேற எதா சொன்னாங்ளா தோழி
சொல்லல தோழி நல்லா இருக்கு சொன்னாங்க தோழி
சேரி சேரி சேரி எங்க போனீங்க எங்க எதுன்னு பண்ணீங்கன்னு அம்மாங் கேட்டாங்ளா தோழி
பொண்ணுனு சொன்னே அவனோட சின்னம்மாவு அவனோட பையன் பயாஸ்னு ஒரு பையன் அவுங்களும் நம்மள பா பண்றாங்கலா தோழி என்னோட ஃபேமிலில நானு என் ஃப்ரெண்டு கன்னியாகுமரி போனாரு போ போயிட்டு திரும்பி வரப்போ அவுங்க வந்து பைக்ல போறாங்க அப்போ நம்மள நாம போனத பாத்தாங்க அப்டின்னு இன்னிக்கு நைட்டு வந்து இருந்தாங்ளா அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க தோழி
சேரி சேரி சேரி சேரி என்னன்ன சொன்னாங்க தோழி
அப்டி நான் பாத்தேன் உன்ன அப்டின்னு அந்த பையன் சொன்னா தோழி
சானி கூட்டவா சானி கூட்டவா என்ன தோழி
அவுங்கதா தோழி வேணும்
சேரி சேரி சேரி சேரி தோழி
வேற என்ன தோழி சொல்லுங்
தோழி முடிக்கு எதாவது இது சொல்லுங்க தோழி
முடிக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு இருக்கா தோழி அவுளுக்கு நெறயா முடி உண்டு தோழி ட கால் வரைக்குமே இருக்கு அவ வந்து இந்த முடியா தான் தோழி போ துவா நா அவள்ட்ட கேட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெமிடிதாயே முன்னாடி அவ முடி எப்டி இருக்கு அப்டினா ஸ்கூல் படிக்கும்போது இந்த கில்லி படத்துல எப்டி இந்த என்னது நரி ந ரியா எதோ ஒரு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அந்த மா ரெண்டு ஜட
அதான் தோழி ஒருத்தி யாரையுமே வந்து நம்ம எட குறச்சு பேசிட கூடாது
ஆவ் அதாவது எங்க ஸ்கூல் ஸ்கூல் வந்து ரெட்ட ஜடதா ரெட்ட ஜட சேம் அதே மாரி ஆனா இப்போ அவுளுக்கு கால் வரைக்கு முடியிருக்கு தோழி என்ன சொல்றுதுனே எனக்கு தெர்ல ம் அவ்ளோ டெவலப் பண்ணிருக்க நா கண்டிப்பா நா ரெமிடி கேட்டு உங்களுக்கு சொல்லுவ
சேரி தோழி சேரி
அந்த ஓட்டு நரிய இப்ப பாத்தா கூட என்னோட பழய ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டோட பழய நினைவுகள்தா எனக்கு வருந் தோழி
ஓ அப்டியா சேரி சேரி சேரி சேரி நீங்க ரொம்ப பேசுறீங்க தோழி அளவா பேசுங்க
கண்டிப்பா தோழி வேற என்ன தோழி நா யார் மனசயு துன்படுத்த மாட்டேன் தோழி
சேரி தோழி சேரி சேரி
வேற என்ன தோழி
வீட்ல என்ன சாப்பாடு தோழி
வீட்ல நைட்டு தோசையு தேங்கா சட்னி தோழி தேங்கா ஆமா தோழி எங்களோட எஸ்டேட்ல இருந்து தோழி நாங்க மோஸ்ட்டா இந்த சாயக்கை சாயாக்கு டீ டீ தூளு காஃபி தூளு எல்லாமே மூணாறுல ஒரு எஸ்டேட் வாங்கிபோ ஆமா தோழி அங்கயிருந்துதா எங்களுக்கு இதெல்லா கெடைக்கு தோழி அப்றோ சோப்புல்லா பருப்பு அங்க இருந்து காய்கறி அதெல்லா வந்துரு வந்து மட்டன் ஷாப் இருக்கு சிக்கன் ஷாப் இருக்கு ஃபிஷுக்கு வந்து அதுக்குன்னு ஆள் இரு வெச்சிருக்கோ ஃபிஷ் பிடிச்சி தருவாங்க அப்டியே எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஆளு
ஓ அப் அப்படியா சகோதரி சேரி எம்மா எந்துடைய நன்றி வணக்கம் நன்றி வணக் வணக்கம்